ஆ கேக்குதாமா
அ கேக்குதுப்பா
அது மாப்புள ஃபோன் பண்ணிட்டே இருந்தாரா அதுனால தா கட் பண்ணிட்ட
உ
சொல்லுங்மா என்மோ சொல்லிட்ருந்தீங்ளமா
டக்குன் கட் பண்ணோன் நா சொல்ல வந்தததே மறந்துட்ட பாப்பா
ஒ நா அதனால் தா சேரி எதோ சொல்ல வந்தீங்ளோன் சொல்ட்டுதா ஒங் மாப்ளைட்ட என்னங்பா என்னன் கேட்டு
அ நா டக்குனு நீ கட் பண்ணோன என் சொல்ல வந்தேங்கறதே அந்த ப்ளோல மறந்துட்டே
இன்னுமாமா ஒனக்கு அந்த ப்ளோல மறக்கற்து இருக்கு
அ அ அதல்லா இருக்குது மறந்து போயிட்ச்சு
சேரி சேரி
அதா ஊருக் போவலா
நாந் அம்மாயி வரன்ச்சு வீட்டுக்கு
சேரி
அப்பறோ என்னன் தெர்ல நானு வாம வாமான் கூப்புட்ருக்க ஆனா இன்னு வர்ல
நாளைக் போலான் நெனச்ச
அ
சேரி போய் பாத்துட்டு வர்லா அப்டின்னு நீ சொல்லிட்டே இரு குது வரவே மாட்டேங்கிற என்னா பண்ண நம்ம பாப்பாவ தூக்கிட்டு என்னால வர முடிய்லம்மா அப்டின்ன பாப்பாவ உங்க அம்மா வீட் ட்ல தா இருந்தனா குடுத்துட்டு நீ வா அப்டின்ச்சு அவுங்கன்னா வண்டில வந்துட் போறாங்க நீங்க கூட வா அப்டின்ச்சு அ சேரிம்மா பாக்குற அப்டின்ன வெய்யிலா இருக்குலப்பா
ம்
ஒ அதா எனக்கு ஒரே யோசனயா இருக்கு போவக்கு நீங்கன்னா எதாவ்து ஐடியா வச்சிருக்கீங்ளா
ஏ எனக்கு இருந்துச்சு போன வார இருந்துச்சு இந்த இந் இந்த வார என்ன பண்றாரு உங்க மாப்ளன்னு தெரிலமா
உங்களுக்கு இந்த சைடு எது புரோகிராம் இருக்கு
இந்த சைடடு எனக்கு இப்போஜிக் ப்ரோக்ராம் இல்ல எங்க மாமியார் தா அங்க அட் ட்டப்படி போறாங்லாமா
ஒ
இந்த காது குத்து வச்சாங்கள சௌம புள்ளைங்களுக்கு த சீரு சும்மா தட்டு மட்டுந்தா வெச்சாங்ளாமா
அ சேரி
தட்டு வெச்சு அ நாங்க காது வந்து ப கு இத எடுத்து குடுக்கறதுல தான குத்தணு சொல்ட்டு காது குத்திருக்காங்க
யாரு மடில உக்கார வெச்சாங்க
யாரு ஒண்ணு கோகுலா இருப்பா இல்லா ரஞ்சித்து
ம்
அவங்கய ரெண்டு யேத்துல யாரா ஒருத்தர்
உ
ஏன்னாலாவணிக்கா கொடதா யாரு இல்லைல
ஆ ஹ ஓ
அதனால அதுக்கு வந்து மட்டன் சாப்பாடு அட்டப்பாடியில போடுறாங்களாமா அதனால அதுக்கு எங்க மாமியார் நா போயிருவேங்கற மாரி சொன்னாங்க
சொல்லு போய்டு வர இவ்ங்ளு போறாங்களா உங்க நாத்தநார் போறாங்களா
எ னாத் தெரியலமா அவங்க போகமாட்டாங்கு தா நினைக் க்கிறே ஏனா இப்ப யாருட் எங்க யாருடயு எதுவு இது போயி சொல்லிக்கல அனால அவங் போவ் மாட்டாங்க தா நெனைக்கிறே ஏனா அவங்களுக் இமே பாத்தீங்கன்னா இப்ப இப்ப குமே பாத்திங்னா இப்ப இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப அண்ண கல்யாணோ சொல்லிட்டு இருந்துச்சுல்ல அண்ணனோட கல்யாணோ
ஹ ஹ
ஆ அது வந்துட்டு மா மாறி மாறி பேசிட்டுருக்காங்களா
ஆ
எல்லா
ம்
இப்ப வந்துட்டு ஞாயித்துகிழம நிச்சியோ நைட்டு ஞாயித்துகிழம நைட்டு நிச்சியோ திங்க கெழம கல்யாணோ இப்ப நாங்க போனவார ஞாயித்துக்கிழம போம்போது என்ன சொன்னாங்கன்னா
ம்
சவ்வா கிழம வந்துட்டு போ மாப்ள்ள வீட்ல இருந்து மரு சாப்பாடு போட்றாங்க
ம்
புதன்கிழம பொண்ணு வீட்டுல மட்டன் சாப்பாடு போட்டு கூட்டிட்டு போறாங்க வியாழக்கிழம கல்யாணோ ரிசப்ஷன் அவங்க ஊர்ல பொண்ணோட ஊர்ல
ம்
அப்டிங்கற மாரி சொன்னாங்க இல்ல இன்னை காலையில இவ என்ன சொல்றானா திங்ககிழம கல்யாணோ புதங்கிழம மட்டன் சாப்பாடு மட்டன் சாப்பாடு முடுச்ட்டு அவங்க மறு வீட்டுக்கு பொண்ண கூட்டிட் போறாங்க சவ்வாகிழம இல்ல முடுச்ட்டு மட்டன் சாப்பாடுக்கு முடுச்ட்டு பொண்ண கூட்டிட்டு போறாங்க வியாழக்கிழம ரிசப்ஷன் அங்க ரெஸ் ரிசப்ஷன் வேலக்கெலம் முட்ச்சுட்டு ட்ரெது டிராவல்ஸ் தா புக் பண்றாங்களாமா
சேரி
அதனால அப்ப நாங்க டிராவல்ஸ் புக் பண்ணிட் நாங்க எல்லா அந்த டிராவல்ஸ்ல வந்துட்றதாமா
செரி
கொழுந்தனாரு அவங்க அப்பா அம்மா அவங்க நாலு பேரு பொண்ணு மாப்ள
ஆ
அவங்க ஆறு பேரு ஆ ஞாயிறுத்துக்கிழம வருவாங்களாமா
ஓ அங்கே இருந்துட்டு வர மாரி
ஆமா அங்யே அவங்க இருந்துட்டு வர மாரி
சே சே சேரி கூட்டிட்டு போனவங்கள அவங்க சேரங்அனுப்பி விடுறாங்கல்ல அப்புறம்ன்ன
ம் அப்டிதா இப்ப ஒரு லீவு கெடைக்க மாட்டேங்குது என்ன பண்றது என்னன்னு சொல்லி என் கொழந்த யோசிச்சிட்டு இருந்தாரு
ம்
ஓ அது எப்டி என் ஒன்னு புரியல இப்ப இது அவரு அவரு அவரோட மச்சன கல்யாணோ அவரு லீவ் போடுறது ஒரு நயோ
இப்ப நாங்களு சேர்ந்து லீவ் போட வேண்டியதா இருக்கு
த
இதுல வேற எங்க கொளுந்த வேற எங்க வீட்டுக்கரு பாத்து கேக்குறாரு எப்டியு நீ தப்பிச்சட்ட மாப்பிள்ளய பாக்கும்போது நானே கேக்றஅந்த ஆணையே கேடக்குற ஏ மாப்பிைசீக்கிரமா கல்யணம் பண்ணிங்கப்படின்னு சொல்லி
அது அதா நா சொன்ன அவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணவேனாலுமே பிரச்சன இல்ல ஏ உங்கள மாரி எல்லாத்துக்கு கூப்டு கூப்டு எங்க வீட்ல உட்கார வைக்க மாட்டாங்க ஆ முக்கியமானது மட்டு தா உங்க அண்ணன கூப்டுவாங்க அப்டின்னு சொல்லி சொன்ன அப்டியே என்ன பத்தாரு அப்ப ஆ இப்ப மாப்பு இவ் இந்த மாப்பிள்ளைக்கு அந்த மாப்பிள்ளைக்கு செய்யணுமிலாங்க ரெண்டாவது மாப்பிள்கே இருந்தாலு ஒ ரெண்டாவது மா பிள்ளைக்கு என்ன சும்மா நாலு பேர் சேந்து தான செய்வீங்க அப்டின்னு என்னங்க பேசுறீங்க நீங்க எனக்கு ஏங்க அப்பதா நா சொன்ன நா ஒருத்தி தாங்க இருக்கே அவன்க்கு அ மத்தவங்கெல்லா இருக்காங்க ஆனா அவுனுக்கு செய்ய வேண்டியது நா தா என்ன தவிர வேற யாரு செய்ய மாட்டாங்க செய்யவு கூடாது எனக்கு அப்ரோ செய்யலானா ஏ அங்கச்சிங்க தா செய்யணு அ அவ ஏ தங்கச்சி அவளுக்குன்னு பதினெட்டு வயசே ஆகல அவ எப்டிங்க அவள செய்வா அவ்ளுக் அப்ரோ இன்னொரு தங்கச்சி உங்ளுக்கு இவங்க இவங்க தான அப்ப நீங்க ஒருத்தவங்க தானா நா ஒருத்த தாங்க செஞ்சாகணு தாலியயே அவ்ங்களுக்கு ந தா செஞ்சி அகணு
அ
நீங்க வந்துட்டு அங்க உங்க ரெண்டாவது மா மாப்பிள்ளைக்கு நீங்க செய்றீங்னா அது வந்துட்டு உங்களோட விருப்போ ஆக்சுலா நீங்கதா செஞ் சா ஆகணு அவ்ளுக்கு அக்கா இல்லாதங்காட்டி நீங்க தா செஞ்சி ஆகணு இருந்தாலு நீங்க உங்க மாதிரில்லா இல்ல இதனாலதா உங்க அண்ணனுக்கு மச்சன மோதிரமே அவன தா போட்டா
ஆமா ஆமா
ஆ தல தீபளிக்கு தா ஏ தம்பி போட்டா
ம்
மச்சின்னவா அதாவது அண்ண த அண்ண தம்பி என்ன செய்ணுமோ மா மச்சனனுுங்க செய்ற மோரைக்கி அவனுங்க ரெண்டு பேருமே மாறி மாறி செஞ்சிகிட்டானுங்க
உம் ஏனா பொக்குன்னு போயிடக்க கூடாதுல்லப்பா அதனாலதா அப்பா மாப்ள மோதுரோ நீ போடு அப்டினாரு
மாப்ள மெட்டிய வந்துட்டு அவ அங்க ஏ கு ஏ தம்பி போட்டா ஆ இந்த மெட்டி அதுல அதனால கல்யாணோ மச்சன மேதறத்த அவெ போட்டா
ம்
அதே மாதிரி நிச்சயத்திலியூ மால வந்து கொ இவெ பெரியவ போட்டா தெணமால வந்துட்டு சின்னவெ போட்டான்
இல்லங்க இல்
அப்படி தா போட சொன்னாங்க அப்படின் சொல்ட்டு நா சொன்னே அ அப்புறோ செரிங்க அப்படின் சொல்லி சொன்னாங்க ன் என்னங்க இந்த ஒரு ரெண்டு வருஷொ கேப்பு அதுக்கப்புறோ தாங்க அது அதனால அதுக்குள்ள எல்லாத்தையூ முடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களே எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அது ஒண்ணுா தா அவ்ளே தா அதுக்கப்புறோ அவனுக்கு எனன ஏதுன்னு செல்லிட்டு நா அத பாக்க்க ஆரம்பிக்கனோ
ம்
அப்பிடின்னு சொல்லி சொல்லிருக்கே
சேர் செ
அவூங்க்ளூக்கெல்லா அது ஒரு இது நா இவெ இந்த அப்புட்ச்சா பெரிய மச்சான்டார் வீட்ல அந்த இதே இல்ல அப்பிடின்னாலுமே மச்சான்டார் வீட்ல வந்துட்டு அவெங் ங்க ‌அவங்க ஃபர்ஸ்ட் சித்தி பசங்கஹ ஃபர்ஸ்ட் சித்தி பாசங்களுக்கு இவங்க ரெண்டு பேரு தா செய்யனோ
அவிங்க வீட்லயே பொம்பள புள்ளைக இல்ல இவங்க ரெண்டு பேரு தா
ஆம்மா அதாவது இவங்க ரெண்டு பேத்துக்கு எல்லாமே அவங்க செஞ்சாங்க
ம்
அவங்க ரெண்டு பேத்துக்கு இவங்க செய்வாங்க அதாவது அக்காவூ ரெண்டு பேர் ஷேர் பண்ணி செய்றாங்ன்னா ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அவங்க ஒருத்தவங்களுக்கு இவங்க சொல்லி பிரிச்சுக்கிறாங்களான்னு தெரியல ஆனா அவங்களுக்கு இவங்கதா செய்வாங்க
சேர் செரி அப்ப இன்னொர் சித்தி இருக்குறாங்கில்ல கடசியா ரெண்டு பேர் இருக் அவங்குளுக்கு பொம்பள புள்ளைக இருக் காங்களா
இல்ல ஒர் ஒரே ஒரு பையெ மட்டூ தா
ம் இன்னோர்
அதாவது இவங்க வீட்ல வந்து ரெண்டு பொண்ணு
ஆ
அடுத்தவங்களுக்கு வந்து ரொண்டுமே பையே அவுங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு பையே ஒரு புள்ள
சேர் செரி
அவூங்களுக்கு கீழே இருக்குறவங்களுக்கு ஒரே ஒரு பையே அவங்களுக்கு ஒரே ஒரு பையே
சேர் சேரி எப்படி பார்த்தாலூ இவங்கதா செய்யணியோ அந்த ஒரு புள்ள சின்ன புள்ளையா இருப்பா
எச் ஆ ஆமா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு
ஆ அப்ப ‌இவங்க தா செஞ்சாகணோ எதுனாலூ
ஆமா அதனால இவங்கதா செய்வாங்க பாத்துட்டே இருக்காங்க அமைஞ்சிருச் சூ வச்சுக்கோங்களோ டக்கனு முடிச்சிருவாங்க இப்ப வீடு வேற கட்ட போறாங்க
சேரி
ஆசியெ என்னா அது என்னமோ சொன்னாங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க
ம்
ஆ உன்ன அடுத்த வருஷத்துக்கு கிறகப்ப பிரேசத்த வச்சிருவாங் நெனைக்க கட்டி முடிச்சிட்டாங்கனா வச்சிருவாங்க
சேர் சேர் சேர்
கிரஹ பிரவேசோ வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல
அமஞ்சிர்ச்சா பொண்ணு அந்த பையனுக்கு
இல்ல பாத்துட்டே இருக்காங்க நல் நல்ல பசங்களுக்குளா அவ்ளோ சிக்கிர டக்குனு கேடைகாது
ம் அத்தைட்ட சொல்லி வச்சிருக்காங்களா உங்க அத்தய்ட்ட
எல்லாத்திலி சொல்லி வச்சிருக்காங்க எங்கிட்டயு சொல்லி வச்சிருக்காங்க அப்பாட்டல்லா சொல்லுமா ஆ நல்ல பொண்ணா கஷ்டப்பட்ற பொண்ணா இருந்தாலு பரவால்ல
ம்
ஆ நல்ல பொண்ணா இருந்துச்சுன்னா போது
பர் பண்லாமில்ல
ஏன் ஃப்ரெண்டயா
ம் அவ பாவோ தான
எங்க இருக்கவ
நேத்து ஊருக் போனல அவதா செட்டாவாதா
ஆஹா அவ எனக்கு தம்பிமா தம்பி
ஓ அப்ப செட்டாகாது உனக்கே தம்பியா
அது மட்டும்ல்ல அவ கேரக்ட்ரு சுத்தமா செட் ஆகாது
செ செ செ
ஏனா அவங்க எப்டி எதிர்பாக்கறாங்கன்னா இப்ப வந்து நா த்துனார் அப்டின்னாவே அவங்கள பொறுத்த வரைக்குமே அப்ப நா அவுங்க அவுங்களுக்கு நாத்தனார் அப்டின்னா அத வந்துட்டு அவங்க ரெண்டு பேரு நாங்க ரெண்டு பேரு
செர் செரி
கொழுந்த பொன்னாடி இங்க நாங்க நாலு பேரு தா அப்றோ இன்னொரு இங்க கால்னி குல்ல ஒரு அக்கா இருக்காங்கல்ல நாங்க மட்டுந்தா அவுங்களுக்கு அதுனால அ அத் துனால தா வந்துட்டு நீங்க தா ஒரே வார்த்தல முடிச்ட்டாங்க நாத்துனாங்களா நீங்க தா வர போறீங்க அனால நாத்தனா கொடுமயு இல்ல மாமியா கொடுமையு இல்ல
ம்
கரக் அவனால என்ன இப்ப எப்டி எல்லா ஒட்டுக்கா இருக்குமோ அந்த மாரி வந்துட்டு யாராது வீட் ட்டுக்கு வந்தா மூஞ்சு சுழிக்காம நல்லபடியா இருக்க மாரி அ அந்த மாரி ஒரு இருந்தா போது
ஓ செரி ஓ செரிம்மா அப்பா கூப்புட்டுருக்குறாருமா கொஞ்சோ கட் பண்ணிக்கோ ம்